ஹலோ
ம்
ஆ கேக்குதா உங்களுக்கு ஹலோ
ஆ கேக்குது எ வாய்ஸ் க்ளியரா இருக்கா ஹலோ
ஆமா இப்போ க்ளியரா இருக்கு
ஆ ஓகே ஸ்டர் என்ன பண்றீங்க
க்ளியரா இருக்குப்பா சொல்லுங்க இப்பதா டியூஷன் முடிச்சே வீட்டுக்கு போகணு
நிறைய டியூஷன் சொல்லி தர்றீங்களா
நா வந்து ஹோம் டியூஷன் பா அவுங்க வீட்டுக்கே போயிட்டு டியூஷன் எடுக்குறே
அவுங்கவுஙக வீட்டுக்கே போறீகளா
ஆமாம்மா அவுங்களோட வீட்டுக்கே போயிடுவே எனக்கு என்னுடைய ஆஃபீஸ் விட்டதுக்கு அப்பறமா நா கொஞ்சோ ஆமா எனக்கு இதுதா நல்லா வசதியா இருக்கு
இல்ல நம்ம மோஸ்ட்லி டியூஷன்னா நம்ம வீட்டுக்குதா ஆ ஓகே ஓகே
ஆமாப்பா அது வந்துட்டு நம்மட்டு நம்ம வீட்டுக்கு வர்றவங்க கிட்ட வந்து நம்ம ஃபீஸ் ரொம்ப கம்மியா தா வாங்க முடியு அதோட எனக்கு வந்துட்டு நா முன்னாடி நெறைய அனுபவ பட்டுட்டே எப்டின்னா ஏ வீட்டு பக்கத்துலயே இருப்பாங்கல்ல பசங்க எல்லாரு அவங்கிட்ட வந்து என்னால வாய தொறந்துட் டியூஷன் ஃபீஸையு கேட்க முடியாது அதுனால அவுங்க எனக்கு சரியா குடுக்குறதே கெடையாது நா மாசோ பாப்பே
ம் ம் ம்
ஆமாப்பா ஆமா ரொம்ப கம்மிதா நா ரொம்ப கம்மியா தா வாங்குவே ஒரு முன்னூறு ரூபா தா கேப்பேனே அந்த முன்னூறு ரூபா கூட வந்து ஏதோ பக்கத்து பக்கத்துல இருக்குறவங்க நா அவ்ளோல்லா கேக் முடியாதுல்ல நானு ரொம்ப கம்மியாதா கேட்பே ஆனா அவுங்க வந்துட்டு ஒரு ஃபேமில மூணு பசங்க இருக்காங்கன்னா மூணு பசங்களுமே வந்துருவாங்க ஒரு ரெண்டு மாசோ வந்துட்டு ஃபீஸே குடுக்க மாட்டாங்க இதோம்மா குடுக்குறே இதோ குடுக்குறேன்னு சொல்வாங்க ஆனா குடுக்கவே மாட்டாங்க ஆ எங்க அம்மாவு பாத்துட்டு இருப்பாங்க நீ என்ன இப்டில்லா இருக்க வாய தொறந்து கேளு ஸ்ட்ரிக்ட்டா கேளு அப்டி இப்டின்னுவாங்க அது எப்படிமாயன்னால முடியு பக்கத்து வீட்லயே இருக்காங்க அவங்ககிட்டல்லா நா எப்டிமா அப்டி கேக்குறது அப்டின்னு அதுனால நீ வந்து சைலண்டா இந்த டியூசன விட்டுடு அப்டின் சொல்லி சொன்னாங்க
ம் ம் ஆமா வேறு நம்ம கஷ்டப்பட்டு ஒர்க்குக்கு போயிட்டு வந்து சரி சொல்லி கொடுக்கலான்னு வந்தா அவுங்க பீஸ் இல்லன்னா நம்மளுக்கு அப்புற என்ன இ இருக்கு
ஆமா இது வாச்சு இப்போ ஹோம் டியூஷனக்‌கெல்லா வரும்போது ஒன் ஆரு தா நா டைம் ஸ்பெண்ட் பண்றே அதுவே வீட்ல இருக்குபோது நா ரெண்டு மணி நேரோ எடுப்ப ஒரு ஒருத்தர்க்கு அப்டி இருக்கும் போது அதுக்கேத்த மாரி அவ்ங்க குடுக்குணு இல்ல ஆனா குடுக்க மாட்டாங்க அதனால எங்க அம்மாவுக்கு ரொம்ப கடுப்பாயிட்டு நீ இத மாரில்லா எடுக்கவே எடுக்காத ஆ நீ வந்து ரெஸ்ட் எடு த்துக்கோ யாரு குடுக்காததுக்கு நீ எதுகு எடுக்கற அப்டின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரியா அதனால ஒரு ஹோம் டியூஷன் கேட்டிருந்தாங்க ஒரு சப்ஜெட் தா ஒரு ஏலாது படிக்கிற பொண்ணுக்கு மட்டுந்தா என்னப்பா
அ ஏத்த மாரி குடுக்குறாங்களா
ஆம் ஆமாப்பா இங்க வந்து நா போஃபர் தௌசண்ட் பே பண்றே செ வாங்கிட்டுருக்கே
ஓகே
ம் நீங்க என்ன பண்றீங்க சாப்டீங்ளா
இன்னு இல்ல இனிமே தா இல்ல நா மட்டு தா இருக்கேனா என்ன பண்றதுனு தெர்ல மத்தியானமு அவ்ங்க ஃபங்க்ஷன் போயிட்டாங்க போயிட்டு இப்ப வந்து வெளியில போயிட்டாங்க நா மட்டு தா இருக்கே எனக்கு மட் ட்டு சாப்பாடு செய்றதுக்கே புடிக்கவே இல்ல
இது வந்து எல்லாருக்குமே எல்லாருக்குமே இருக்கிற ப்ராப்ளம் இதேதா நா கூட இப்போ வீட்ல ஒ ஒருத்தியா இருந்தேன்னா நா ரொம்ப யோசிப்பே என்ன பண்ணலா என்ன பண்ணலானு சொல்லிட்டு இருக்கவே இருக்கு பிரிஜ்ல மாவு இருக்கு அப்டி இல்லையா மேக் இருக்கு அவ்ளோதா அது ரெ மேகி ரெண்டு நிம்ஷோ தா
மேகி இல்ல இருந்தனா அதா செஞ்சு சாப்ட்ருவே மேகி இல்ல மத்தியானோ அப்டிதா சமைக்காம தோச மாவு ஊத்தி வச்சுட்டு சாப்ட்டுட்டு இருந்துட்ட சரி தோச அப்ப போதுர எல்லா முடிஞ்சுது இப்ப நைட் என்ன பண்றதுனு தெர்ல டீ போட்டு குடிச்ச வேண்டிதா டீ போட்டு பிஸ் பிஸ்கட் எதுன அப்டி சாப்டுட்டு தூங்க வேண்டியதா
இல்ல வேற ஒருத்தருக்காக சமைக்கணுன்னா அதா அதா வேற ஒருதற்காக சமைக் கணுன்னா எவ்ளோ மெனக்கேட்ட வேணா பண்றோ ஆனா நம்மளுக்கு மட்டு சமைக்கணும்னா எவ்ளோ கஷ்டப்பட்றோ பாருங்க
அவ்ங்க இருந்தா கண்டிப்பா ஏதாச்சு செஞ்சுதா ஆகணு வேற வழி இல்ல அதோட எந்த பேரு எப்டி செஞ்சிவே இப்ப எனக்கு மட்டு செய்யும்போத இருக்கட்டு ஃப்ரீயா இருப்போ ஜாலியா ஒக்காந்ததுருகே சும்மா டிவி பாத்துட்டு தா உக்காந்து இருந்த
ம் ம் ம் ம் ஆமா அதுக்குனு இப்ப சமைக்கப்பேறிங்களா இல்லையா
இன்னு இல்ல நாய்க்தா இனிமே அதா சொல்றல காபி இருக்கு காபி போ பால் இருக்கு காபி போட்டு குடிச்சுட்டு பிஸ்கட் பிரெட் எதுவு சாப்ட்டுட்டு படுக்க வேண்டியதா
அட பாவமே ம் நா கூட எங்க வீட் வீட்ல வந்து சும்மாவே இந்த பிரெட்ல்லா வாங்கி வச்சுருவோமா வாங்கி வச்சிட்டு நா என்ன பண்ணுவேன்னா பால் நல்லா காச்சிட்டு அந்த ஒரு நாலு ஸ்லைஸ் எடுத்துக்ட்டு அதுல சுட சுட அப்டியே பால ஊத்திட்டு அத வச்சு சாப்டுனுன்னா அதுவே வயிரு புல்லா ரொம்பிடு அதுக்கப்புறமா என்ன சாபட முடியு அப்டியே விட்டுருவே
ஸ் டொமக்கு புல் ஆயிரு
ஆமா மா நைட் டைம் தான அது ரொம்ப லைட்டா சாப்ட்டாலே போதுன்ல
ம்
அப்டி இல்லயா நம்மளுக்குதா இப்போ இவ்ளோ வசதி எல்லா இருக்கு ஆட்ரு பன்னி சாப்ட வேண்டியதா
நீங்க எங்கெல்லா அந்த பிரசந்திக்குன்னா வர்ல
அப்டியா அந்த வசதிலா அங்கில்லயோ
மரினாஇருந்தா எப்வே நா ஆஞாரு பண்ணி சாப்ட்டுருக்கேனே நம்மல்லா போய் வாங்கிட்டு வரணு ஸ்கூட்டில்லா ஓட்டிட்டு போயிருவே அப்டி வாங்கிட்டு வந்துருவே ஸ்கூட்டிய எடுத்துட்டு போயிட்டாங்க அவுங்க ஆ எங்க போறது
ஓ ஓ உங்க ஹஸ்பண்ட் வரும்போது அவரு எதாவுது வாங்கிட்டு வர சொல்லிலால்ல
ஏன்னா அவுக வேர ஒன்ன பேத்துட்டாகோ
கேக்க மாட்டாங்களா
ஒன் ஓ கிளாக்கு ஒன்ஓ கிளாக் ஆயிடு வர்றதுக்கு சொல்ட்டு தா போனாங்க
அப்புடியா ஐயோ அது வரைக்கு
இல்லேங் இங்க பக்கத்துல ஆமால இல்ல பக்கத்துல பிள்ளைங்க இருக்காங்க அந்த ஹோம் ஒர்க் எய்திட்டு உக்காந்துருக்காங்க நானு உக்காந்துருக்கே வுல்ல தனியா இருக்க மாட்டே தனியா பயமா இருக்கு இல்ல அவ்ங்களுக் சவாரி இப்ப வேணா டிரரைவிங் தா பண்றங்க எப்ப வேணாலு வரு அதுனால எப்ப வேணாலு போற மாரி இருக்குல்ல சுச்சி பேயிரு
ஆமா ஆமா சொல்லிருந்தீங்கல்ல ம் ம் உங்க வீட்டுல மீதி பேரிலா எங்க
அம்மையானா அம்மாவீட்டு போறாங்க மாமனாரே சென்னை பேயிட்டாங்க ஒர்க் அங்கதா பண்றாங்க எ நாத்தனார்க்கு மேரேஜ் ஆயிருச்சு அவுங்க மாமியா வூட்டுல இருக்காங்க அவ்ளதா நாலு பேரு தான
ஆமா ஆமா ம் அதனால நீங்க தனியாயிட்டீங்க இந்த மாதிரி இருக்கும் போதெல்லா உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்லால்ல
வீட்டுக்கு நேத்துலா வந்தனே ஒன் வீக் ஒண்ணதா இருந்த இருந்துட்டு நேத்துதா செரி ரொம்ப எர்ச் இல்ல சண்டே ஒரு பங்க்ஷன் ஒண்ணு ரிலேட்டிவ் பங்ஷனா போய் அங் எடுத் தாங்க வந்துட்டே இல்லனா அங்கதா இருந்துருப்போ ஏன்னா இவுங்க சாப்பாடு கொஞ்சோ கஷ்டமா இருக்கு கடையிலே அப்டிசொல்றாங்கலாவ்
உ உ உ
ஆமா இல்லனா ஏதாவுச்சு ஒன்னு எனக்கு தெரிஞ்சத எதுன்னு செஞ்சு ச்சுனா அவுங்களே சாப்ட்ருவாங்க அதனால கொஞ்சோ பிரச்சன இல்லாம போய்ட்டு இருக்கு
ம் எங்க அக்கா இருக்கா எங்க மாமாக்கு வந்து நைட் ஷிஃப்ட் எல்லா வந்துடுச்சுன்னா அ வந்துருவா இங்க ம் அதே மாரி அவரு எங்கயாவது வெளியில போறாருன்னா அவரு எங்கயாவது ப்ரோக்ராம் ஏதாவ்து போறாருன்னா அவரு சொல்லிடுவாரு நீ உங்க அம்மா வீட்டுக்கு பேயிடுமா அப்டின்ட்டு எங்க அக்கா கெளம்பி வந்துருவா
ம் வேலல பன்றத் தண்ணி லா இருக் ப முடியாது பயமா இருக்கு ஒரு பனியா இருந்தன்னா ஒரு லைட்டா இர் இன்னு ஒரு சவுண்ட் வந்தாலுமே ஐயோயோ என்னடா அப்டிங்கிற மாரி இருக்கு பயமா இருக்கு
ம் அஆமா கஷ்டந்தானே
இதுதா ஃபஸ்ட் டைம்மா யாரு இல்லாம தனியா இருக்கறது ம் உங்க வாய்ஸ் அப்பப்போ சைலண்ட் ஆயிடுதுப்பா சரியா கேக்க மாட்டேங்குது
ஆமா டவர் ப்ராப்ளமா இருக்கு சிம்ம சேஞ்ச் பண்ணலானு பாத்தா அந்த ஏர்டெல்லுமே அதே ப்ராப்ளமா தா இருக்கு
அப்படியா ஒங்க வீட்டுப் பக்கத்துல வந்து டவர் கம்யா இருக்கு போல
அதா நெனைக்கிறே எனக்கு மட்டு இந்த ப்ராப்ளம் இல்ல எல்லாருக்கு இந்த ப்ராப்ளம் தா இருக்கு
அதா அதா நெறைய டவர்ஸ் வெக்கினு போலா அந்த ஏரியால
நைட் என்ன சாப்பாடு பண்ண போறீங்க
என்னப்பா
நா ஜியோலருந்து பண்ணணு
ஆமாமா ம் இன்னைக்கு ஸ்கூல் பசங்களுக்கெலா லீவ் இல்ல
நாளைக்கி மொஹரம்
ஆமா அப்டிதா சொல்லீட்டு ஒரே எங்க அக்கத்து பக்கத்து பசங்கல்லா காலைலே சீக்கிரோ எழுந்திர்ச்சிட்டாங்க ஸ்கூலு போறப்ப கூட யாருமே எந்திரிக்க மாட்டாங்க ம் இந்த மாதிரி டைம்லலா எழுந்து ஓடு ஓடுன்னு ஓடிட்ருக்காங்க
ப்ப நாலா டைம்ல ஒர்க் பண்ண காலைல எந்திரிக்கவே முடியாது ஸ்கூல் இருக்கு கேக்குதா இல்லையா
கேக்குது கேக்குது கரெக்ட்டு ஆமா ஏந்திரிக்கவே முடியாது
னு அப்படிதா ஸ்கூல் இருக்க டைம்ல